ஹலோ? ஹலோ ஆ சொல்லுங்க தோழி.
ஆ. இந்த மாரி ஃபியூச்சருக்கு வந்து சி எஸ் இ படிக்கலான் சொல்றாங்க தோழி. சி எஸ் இ பெஸ்டா இல்ல இ சி இ பெஸ்டா?
எனுக்கு இ சி இ பத்து ஆ. எனுக்கு இ சி இ பத்திதா கொஞ்சோ தெரியு.
ஆ.
அத பத்தி சொல்ட்டா?
ஆ சொல்லுங்க தோழி நா சி எஸ் இ கொஞ்சோ தெரியு, நானு சொல்றே.
ம் இ சி இ வந்து ஆ ஹாட் வேர்லியும்
கொஞ்சோ சவுண்டெல்லா கேக்குது தோழி கொஞ்சொ தள்ளி வரிங்ளா?
ஆ தள்ளி வந்து தா பேசிட்ருக்க.
நீங்க பேசுற எட்த்துல எதோ சவுண்டெல்லா கேக்குது.
ம் இல்லியே எனக்கு எதும் கேக்லியே இப்போ?
எனுக் எனுக்கு தா தோழி கேக்குது.
ஆ இப்ப கேக்குதா?
ஆ இப்ப கூட கேக்குது தோழி நீங்க பேசுற எட்த்துல கொஞ்சோ தள்ளி வாங்களே.
தள்ளி தா வந்துட்டே.
செரி சொல்லுங்க தோழி ஸ்
ஆ. இ சி இ வந்து ஹாட் வேர்லியும் போலா சாஃப்ட் வேர்லியும் போலா.
ஆ ஆஹ.
ஆ ம். அப்புறோ நெறிய கோர் ஆ கோர் கம்பெனிலா கூப்டுவாங்க நம்ப இது பண்ணா. ஆ நம்ப ம் நல்லா எக்ஸ்பி ஆ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டா. கம்பெனி, கம்பெனிலருந்து கூப்டுவாங்க.
ஆ
அடுத்தது நெறைய ஸ்கில் கத்துக்கணு
ஆ
ஆ அதா எலக்ட்ரானிக்ஸ்லா சர்க்யூட்லா அவ்ளவா பண்ண சொல்ல மாட்டாங்க கொஞ்ச கொஞ்சோ பண்ண சொல்வாங் வரைணு கொஞ்சோ
ஆ
அப்றோ ஃபியூச்சர்ல வந்து ஈ வெகிகல்லா நெறைய வந்துடு
ஓ இந்த பெட்ரோலியம்லா போயிட்டனால ஈ வெயிக்கல் வருமா தோழி ஆ உம்.
அதனால
எண்ணெ கூடோ சிலிண்டரு அதெல்லா வர்லல்ல
அதனால ஈ வெகிக்கல் வருமா அதனால ஆ ம் நம்ப இப்ப வேணுன்னா எனக்கு வந்து ஹார்ட்வேரு. புடிக்கல அம் சாப்ட்வேர் நா வரேன்னா சாப்ட்வேரு வர்லா எனக்கு சாப்ட்வேர் புடிக்கல எனக்கு ஹார்ட்வேர் தா புடிக்குன்னா, ஹார்ட்வேர்கு நம்ம போலாம்.
ஆ சர்க்யூட்லா அதிகமா வருமா?
அவ்லோவா வராது ட்ரிபிள் இ லதா கொஞ்சோ நெறைய வரோ
அதல்லா ரொம்ப கஷ்டோ அப்டின் சொல்றாங்ளே
அ கஷ்டோன்னா படிக்கணுன்னா எல்லாமே கஷ்டோதா ஆனா நம்ப இதுவு வெச்சு பச்சா இ இது பண்ணில்லா
ஆனா சி எஸ் சி ஏ டி எஸ் தா பியூச்சர்ல நல்லா இது கடைக் போ அப்டின்றாங்க
ஆ சி எஸ் சி தா அது ம் அது சாஃப்ட்வேர் சைட் மட்டு தா போ முடியு இப்ப சா இதுவுக்லா வேல இல்லன் சொல்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சாஃப்ட் வேருக்லா வேல இல்லன்
அதுக்குதா புதுசு புதுசா ஒரு லாங்வேஜ் வந்துனே இருக்குமா புது புதுசு புதுசா அது கத்துனே இருக்கணுமா
ம் அதுதா கத்துக்குறங்கோ கத்துக்குறாங்க
ஆ
கத்துக்க முடியாதவங்க இது பண்ணாதவங்க அன்னால சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சோ இது தா அதுனால இது பச்சா நம்ப ரெண்டுத்துக்குமே போலா நம்ப இது நீனாட சொல்றதுன் சொல்லிட்டு நம்ப அவே ஹாட்வேருக்கு நம்ப தொரத்திட்டா சாஃப்ட்வேருக்கு போலா சாஃப்ட்வேர் தொர்திட்டா நீனாடா சொல்றது நம்ப ஹார்ட்வேர் போலா இ இப்ப சாப்ட்வேர்லந்து தொர்திட்டா இப்ப நம்ப எங்க போய் வேல செய்றது அந்த மாரி யோஸ்
யோச்சிதா எடுக்கணு ஆனா வந்து நெறைய பேர் இன்னான்றாங்க சி எஸ் சி எடுத்து படிங்க நல்ல ஃபியூச்சரு ஏனா சி எஸ் சி எடுத்து படிச்சா நறையா கோர்ஸ் லாம் பண்லா நறையா வேல வேக்கண்ட்லா இருக்குது ஆ அதனால வந்து சி எஸ் சி எடுத்து படிங்க சி எஸ் சில நா டன் சப்ஜெக்ட் இருக்குதா நாப்பதஞ்சு பாடோ இப்ப வந்து ஒண்ணொண்ணு எத்து எடுத்து படிக்கலால இந்த மாரி டேட்டா அனாலிசிஸ்சு அதெல்லா இப் ப்ப வந்து ஃபியூச்சர்ல இப்பலா ட்ரெண்டிங்கா போய்ட்டுருகுல்ல அது எடுத்து படிக்கலா
சி எஸ் சி தான் ஃபஸ்டு ப்ளேஸ்ல இருக்கு டாப்ல இன்ஜினியரிங்ல்லே ஆனா இது மட்டுதா அதா இப்ப நரியா இது வாய்டும் ஆ தேடு வேல்டு வார் வேற வர் தான் அது வந்தா எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்டின் சொல்றாங்க அ
இல்ல அதெல்லா வராது
ம்
அனால கவலப்படாதீங்க சி எஸ் ஏ எத்து படிக்கலா தா தோணுது இன்னா சி எஸ் சி வந்து படிச்சா ஏங் எந்த இதுவும் ஜாபுக்குனால எந்த வேலைக்குனாலும் போலா
ம்
அன் அ அல்லந்து சி பி எஸ் இயே பெஸ்டு தோணுது
ம்
ஆ இந்த ஏ ஐ எம் எல் கூட இப்பதான் வந்துச்சு
எம் எல் கூட நல்ல கோர்ஸ் தான் ஏ ஐ டி எஸ் விட ஏ எம் எல் நல்ல கோர்ஸ்ன்னு சொல்றாங்க
ஏ எம் எல் னா இப்போ வந்து கார்ல போ சொல்லு இந்த மேரி பாட்டு எல்லா கேக்குறாங்க வழி சொல்லல்லாம் சொல்லுது பாருங்க அதுதான் ஏ ஐ எம் எல்லு இப்போ அதா சி ஏ எஸ் சி படிச்சா கூட ரோபோட்டிக்ஸ்ல்லாம் படிக்கலாம் ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து ஏ ஐ தான வரப்போது எல்லாமே இப்போ இங்க சைனா ஜப்பான்லல்லாம் கூடோ ஏ ஐ தான் இது பண்ணுது எங்க போனாலு சின்னதா ஒரு ஹோட்டல் போனாலும் ஏ ஐ மூலமாதான் புட் அ உணவல்லாம் ஆர்டர் பண்றாங்க
ஏ ஐ னு சொல்றாங்க ஆனா வந்து ஏ ஐ எ எதல இருந்து வந்துச்சுன்னா எலக்ட்ரான் இந்த ஈ சி ஸ்டூடெண்ட் ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட் தான் அத கண்டுபிடிச்சன்னு சொல்றாங்க
ஆனா இப்போ ஈசி ட்ரிப்பிள் ஈ படிச்வங்களுக்குல்லாம் இப்ப வேல கிடைக்கலையே
இருக்குதே யார் சொன்னது நறையா ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்கு ஈ சி ஸ்டூடெண்ட்கு தான் வேக்கண்ட் வேக்கன்சி காலியா இருக்கா நறையா பேரு இந்த மேரி சி எஸ் சிலயே போய் அது வந்து எனக்கு வராது சர்க்கியூட் பயோ அப்டி இப்டி சொல்லி அ எல்லாரு சி எஸ் சி ஐ டி அ ஏ ஐ டிஸ் அந்த மாரி எட்த்துட்டு போயர்றாங்க அன்னால இதல வந்து ஜாப் ஆப் ப்பர்ச்சுனிட்டி நெறைய இருக்கு ஆனா யாருமே இத எடுக்க மாட்றாங்க எல்லாரு அதுக் போயிர்றாங்க அன்னால அதுக்கு நெறைய்ய
போடிங் வந்து ஈஸ் சியா இருக்குது படிக்க சொல் படிக்க சொல்ல கோடிங் வந்து படிக்கிறாங்கல்ல
ம்
அதனால
அதுதா ஈஸியா இருக்குனு அத எட்த்துட்டு போயர்றாங்க ஆனா இப்ப நெ றையா அதுக்கு அதுக்கு டிமேண்ட்ருக்கு ஆனா இதல வந்துப் பட்ச்சா ஈஸியா வேலைக் போயில்லா ஈஸியா அ எனா இதல கம்மியான வேக்கன்சி
ஆ கவுர்மெண்ட்டு வேல கூட இருக்குது
ம் ஈஸி இவிங்க கூட இருக்கு ஈசி ட்ரிப்பிள் ஈ ல கூடோ கவுர்மெண்ட் ஜாபு
அதுதா அதுல டென்த்து மே இந்த மேரி டுவெல்த்து அ லெவன்த்துல வர மேரித்தானே பேசிக் பிசிக்ஸ் தானே வரு
எதல இ ட்ரிப்புள் ஈ லியா ஈ ஸி லியா ஆ கொஞ்சம் பேசிக் வரு அப்றம் டூல்ஸ்லா வரு அந்தம் எதுக்கெதுக்கு அந்த டூல் ஒர்க் பண்றோ அதெலாங் கொஞ்ச வரையணு
ஆ கொஞ்ச கஷ்டந்தானே தோழி ஈ சி ஈ சி எஸ் சியோட
ஆ ஆனா ரெண்டுத்துக்குமே ஒ ஒரே இதுவுதா குடுக்கறாங்க ரெண்டுத்துக்குமே ஒரே கம்பெனிலதா வேல குடுக்கறேனு சொல்றாங்க
ஆ எனா சாப்ட்டுவொற போலால்ல
ஆ
ஏனா மொதல் வருஷ எல்லாத்துக்குமே வந்து ஒரே பாடந்தானா
ம் அதா எல்லாமே ஒரே சப்ஜெக்ட்தா ரெண்டே ரெண்டுதா மாறுமா
ஆ
இப்போ சி எஸ் சி எட்த்தா கூடோ ட்ரிப்புள் ஈ னு ஒரு சப்ஜெக்ட் வரு அதேம் எங்கக்கா கூடோ ஏ ஐ டி எஸ் எட்த்துருக்காங்க அவுங்குளுக் கும் அ ட்ரிப்புள் ஈ னு ஒரு சப்ஜெக்ட் வருது பி இ ட்ரிப்புள் ஈ னு
ம் அண்ணா வந்து இன்ட்ரெஸ்ட்ப் போ ஆ எது நம்ளுக் புளிக்குமோ அதுதானே எடுக்கணுந் தோழி நம்ளுக்கு இது வ
த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிய இதுவு பண்ணாதான இப்ப படிச்சுட்டு வேல கெடைக்கல்னா என்னப் பண்றது
நம்ப வந்து எதுல பொறுமோ அதுல தனித்துவமா இருந்தா கடைக்கப் போதுல்ல தோழி
ம் ம்
அதுக்குதா நம்ப நம்ம வந்து நெறைய படிக்கணுன்னு சொ ல்றே அந்த புத்தகத்துல இருக்றது மட்டு படிக்காம வெளிய இருக்கது கூட படிச்சா வந்து கெடைக்குல்ல தோழி
ஆ
ஆ எனக்கு ஈ ஸி ஈ பத்தி அவ்ளோ தெரியாது நீங்க சொல்லிக்கிறீங்க எனக்கு புரியுது ஆ அது சொல்றதுக்கு ர ரொம்ப நன்றி தோழி சி எஸ் சி பத்தி இப்ப சொன்னது புரிஞ்சுச்சா தோ அதா சி எஸ் சி எவ்ளோ இம் பார்ட்டண்ட்டுன்னு புரிஞ்சுச்சா தோழி ஆ எனக்கு ஒரு அழைப்பு வருது தோழி
ஆ
ஆ பாத்தாரு